ஹலோ
ஆ சொல்லுபா
என்னா பண்ற?
ஆ
என்னா பண்றேன்ற
ஓ அவங்கிட்டதா போன் பேசிட்டுருந்தே
ம் ம் ம்
ன்னாடாப்
தம்பி நம்பளுக்கு ஒன்னு போன் பண்ண மாட்றாரு
நானு கேப்ப வீட்ல போன் பண்ணி பேசேன்டா சொல்ட்டு ஆ ஆ பேசுறே பேசுறே அப்டின்னுவா
ம் ம் நாந்தா பண்ற அவனுகு டெயலியு காலையிருந்
நானு கேப் இப்பதா வீட்ல பேசுனேடா இப்பதா பேசுனோ அப்டின் சொல்ட்டு சொல்லுவா நீ போன் பண்ணி பண்ணுவியா அவங்களா பண்ணா வச்சிக்யா நானு பண்ணுவே அவங்களு பண்ணுவாங்க அப்டின்னு
டெய்லியு அப்பாக்கு பேசனு அவன் பண்ணலனு சொல்லிரு பண்ணவே இல்லன் சொல்ட்டு பொலம்புவாரு
நேத்து லேட்டாதா வந்தான வர பதினோரு மணி ஆயிச்சா எங்கடா பண்ணேனு நேத் வீட்டுக்கு வரவே பதினொன்னு ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சு எதோ ஒரு கஸ்டமர் அமௌண்ட் குடுக்காம கையில ஜி பே ஒர்க் ஆகலன்னு சொல்ட்டு ஏ டி எம் ல போய் பணம் எடுத்துனு வந்து குடுத்துட்டுனு சொல்லிட்டுருந்தா
ம் ம் ம் நா ஃபோன் பண்ணம் போது நா எத்தன மணிக் போன் பண்ணிருப்ப ஒரு எட்டு மணிக்கு போன் பண்ணிருப்பே அதா அவ கஸ்டமர் வீட்டுக்கு போறே அப்டின் சொல்ட்டுருந்தா லேட்டாகுன் சொன்னா ஆனா பதினொ மணிக்னு சொல்ல
காலைல என வந்து மெசேஜ் பண்ணல நா வீட்டு ரூமுக்கு வந்ட்டேன எங்க அம்மாவு ஃபோன்ல மெசேஜ் அனுப்னாங்க வீட் ரூம்க்கு வந்ட்டே அப்டினு நா எடுத்து பாக்குறே பத்து அம்பத்தி ஏழு அப்போ ஏ ஃபோன்ல பாத் அப்ப எதையுமே காணோ ஒரு காணோ ஒன்னு காணு
ம் கால்லே கால்லே இப்டித்தா ஃபோன் பண்ற ஒரு பைய எடுத் இல் இவ்ளோ நேரோ வரைக்கு அவ்ங்க மாமியார் பேசிட்ருந்தாங்க அவெ குளிக்கறா நா சந்து உள்ளே எழுதி குடுக்குற அப்டின்றா
ஆ நானு தூங்கின்ருந்த எங்க அம்மா என்ட்ட பேசறனா நா எங் மாப்ள கிட்ட பேசற இன்னா இவ்ளோ காலைல பண்ற எப்ப வந்த சாப்ட்டமா தூங்குனமா இந்த மாரி பண்றா அப்டின்னா ஆமா நா எழுந்ததே எட்டு மணிக்குதா இன்னிக்கு எழுந்த
ம் இன்னைக்கு லீவு ஒனுக்கு அதனால தூங்கிருப்ப
ஆ அதா சொன்னா எழுந்துக்கவே மாட்ற தூங்கினே கடகுறாங்க எங்க அம்மா சொல்றா பரவால்ல லீவுதான தூங்கபோது தூங்கிட்போற விடு அப்டின் சொல்லி பேசிட் இருந்தாங்க ரெண்டு பேரு திட்டுவாங்களேப்பா என்ன பண்ணாங்க அதுல ஒன்னு இல்லடி எங்க அம்மால எது சொல்ல மாட்டாங்க என் ஜீவித்தோட நல்லா தூங்கு அப்டின்றா என்கிட்ட டேய் ஜீவிதா வேற நா வேறடான்னு சொல்ற நானு இல்ல இல்ல அதுலா ஒன்னு பண்ணாது ஜீவிதா வோட நல்லா பண் வாய தொறந்து போயிரலாமா
நானே அப்டில்லா தூங்குனா ஏனா எங்க அப்பாக்கு எப்டி எப்டி சொல்றது திட்ட மாட்டாரு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க
அது டீசெண்ட்டா எழுப்பி விட்டு போலா
ம் உன்னலா அப்டி பண்ண மாட்டாங்க அததா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு உன்னலா பண்ண மாட்டாங்க
எனக் நல்லா தூங்கவுட்டா போது நா எப்பயு எழுந்துக்கர்னோ நா எந்தன்னா கட கடணு எல்லா வேலயு செஞ்சுருவ எந்து எனக் தூங்கணு காலைல ஒரு காலைல தா நல்லா தூக்க வரு
என்னனா வேல நடக்குபோது தூங்குனா புடிக்காது வேல சொல்லிருக்க தூங்கின் உக்காந்துருக்க அப்டின்ற மாரி கோவோ வந்ரு
மேல பதினொரு மணிக் மேல தான வரு நம்ம வீட்ல
ஹூம்தா ஹூம்தா அந்த மாரி வந்தோனே சொல்லுங்க
மொத வந்தோனே அந்த பிஸினஸ மாத்தரப்பா அது மாத்தனாலே மை ச்சுனா கொஞ்சோ மனசு நிம்மதியா இருக்கு உடம்பு வலி கொறயு
அப்றோ காசு எந்த வழில வரது
கரெக்ட் தா வேற எதுனா ஐடியா பண்ண வேண்டியதுதா
அ வாய்ப்பு இல்லனு நினைக்கற சேரி ஏதோ சொல்ற
ஆனா எனக்கு அது டவுட் இருக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம முயற்சி பண்ணி பாப்போ அவரு விட மாட்டாருந்தா எனக்கு
அவருக்கு அதா சொல்றல இதுனால தா எல்லாமே வந்துச்சு நா எப்டி சொல்றது சொல்லிருப்பனான் தெர்ல சொன்ன ம் வீடு குடும்போ போம்போது
ம்
வீட்ல ஒண்ணுமே இல்ல ஒரு திங்ஸ்மே கெடையாது வீட்ல வந்தவங்களே கேட்டாங்க எங்கள ம் வ வர் வாங்கல்ல வெளில இருந்து எங்க ஊர்ல இருந்தே
ஆஆ
என்னாப்பா வீட்ல ஒரு பொருள் கூட இல்ல யாருமேப்பா வாங்கி வக்கில அண்ண தம்பிலா எங் கப்பா போனான்ங்க அப்டின் கேட்டாங்க
அவனலா என்ன சொல்றது நானு அப்றமே சொல்ற
ஆஹா கூத்து
அந்த மாரி ஆய்டுச்சு அதனால அதுக்கப்பறோ தான எப்ப வீடு குடும்பல ஆயி என் மஞ்ச தண்ணிக்கு அப்பறோ தா கட வச்சுது
அ ம்
அதனால ரொம்ப இந்த மாரி வைராகியோன் சொல்லுவாங்களா அந்த மாரி எவனுமே ஒரு பொருளுமே வாங்கி தர வேணா நானா வாங்குவ அப்டின்ட்டு ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா பாத்து பாத்து வாங்குனாரு ஆசப்பட்டு முக்கியமா அவருக்கு ரொம்ப இதுல புடிச்சதுன்னா காருதா
ஆ
கார் ரொம்ப புடிக்கு ப்ப எல்லா கார் மாடலயு பாத்து இது வாங்கணு அது வாங்கணு இப்டி இருக்குணு அப்டி இருக்னு பாத்து பாத்து வாங்குவாரு
ம் ம் கார் ஓட்டுவாரா அ ஆமாமா
அப்பா கார் தா ஓட்டுவாரு சோமே இப்பதா கத்துனு இருக்கா அப்பாதா கத்து குடுப்பாறு
ஆ ஓம் ஓட்டு வன்ட்டு யா அப்பா ஓட்ட வன்ட்டு
ம்
ஒங்க ரிலேட்டிவ்ல நீங்க தா கார் வச்சிருக்கீங்ளா
நாங்க வாங்கனதுக்கு அப்றோ இப்ப அது ஒரு போட்டி மாரி எங்க வீட்ல இது நாங்க வாங்னதுக்கு அப்றோ செக்னல்ல நாங்க அதுக் முடிஸ் செக்னல அது செவன் சீட்டர் கார் வச்சிருந்தோ
அஹ
தொல்லிருப்பானே
ஆ ஆ சொல்லிச்
அது வித்ததுக்கு அப்றோ தா இப்ப இது வான்து ஆ நாங்க வாங்னதுக் அப் அப்றோ டென்ஷன் ஆயி பெரிப்பா வீட்ட செக்னல் அதா செவன் சீட்டர் கார் தா பிளாக் கலர்ல ஒண்ணு வாங்னாங்க
ம்
நாங்க வாங்கி ஒரு மாசத்துலே வாங்கிட்டாங்க அவுங்க
ஆ
அதுக்கப்றோ நாங்க ரெண்டு பேரு வாங்கனதுக்கப்றோ எங்க சித்தப்பா வீட்ல கார் வாங்கல ஆனா வந்து டாடா ஏசி சொல்வாங்கல அது கொஞ்சோ பெருசாவே இருக்கு அதா இந்த இரும் கடக்கிதா அது வாங்னது புதுசா அதுவே ஆறு லட்சத்துக்கிட்ட ஆயிடுத்து அதுக்கு காரயே வாங்கிருந்திக்லா
ஆ ஹ
ஆனா பந்தாக்கு நாங்காள எதுன ஒன்னு வாங்கனோள அவுங்களு ஒன்னு வாங்கணுனு சொல்ட்டு அது வாங்குனாங்க
அதுவு யூஸ்ஃபுல்லா எதுனா வாங்கியிருக்லா
ஆனா கார் வாங்கிருந்தா அவுங்களு ஃபேமிலியா எங்கனா போயிருப்பாங்கல
ம்
அதுக்கப்பு நாங்க மூணு பேரு வாங்கனதுக்குப்புற எங்க அத்த என்ன பண்ணாங்க அவுங்க ஒரு அஞ்சு பேர் போற மாரி ஒரு செகனன் கார் வாங்கிடாங்க
ஓடுங்க அப்ப நா எல்லாரு நம்பளுக்குதா தேங்க்ஸ் சொல்லுங்
அதுதா ஏ அவ்ளோ போட்டி பொறாம சொந்தக்காருக்குள்ளே தெரிதா ம் ம் அவ்ளோ போட்டியா இருக்குங்க நாங்க ஒண்ணு பண்ணிட்டா அப்டி பண்றுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வெட்ரு இன்வெட்ரு வக்கணு கட இருக்குல திருடு போவுல அதிக பொருள்லா
ம் ம்
அதுனால இன்வெட்ரு வச்சாறு அப்பா
அ
அத பாத்துட்டு கொஞ்ச நாள்ல ஏ சித்தப்பா வஸ்ட்டாரு அது மாரிதா எது வச்சாலு நாங்க பண்றத பாத்தா பண்ணுவாணுங்க அப்றோ நாங்க கேமரா வச் சோ கடைக்காகதா வச்சோ நாங்க
அ
எங்கள பாத்திட் திருப்பி வஸ்டாரு
அவரு ஏ கேமரா வச்சுகிறாரு
அவ்ரு இந்த பிசினஸ்தா பண்றாரு ஆனா பாண்டில இருக்காங்க
உம்
இதுதா ஆனா சேத்து வச்சு சேத்து வச்சு வீட்டு பக்கத்துல கார் வேற வச்சுருக்காங்க அப்றோ ஏதோ சேஃப் டிக்கு வச்சுருக்காங்களு இவ்ங்க ஆ அவ்ங்க இது பாத்தா பண்ணாங்களா அந்த மாரி தா வுன்ன நெறைய சொல்லிட்டே போலா சின்ன சின்ன விஷயமா தா இருக்கு எல்லாமே இங்க இருந்துதா ஆரம்போ
அப்ப நம்மதே எல்லாரு கை செலம்பா இருக் எல்லாரு நம்மள தங்க்ஸ் சொல்ல சொல்லி ஃபோன் பண்ணி எல்லா நேர்ல வந்து ஆமா கிஃப்ட் குடுத்து தங்க்ஸ் சொல்ல சொல்லு இல்லேனா
சூப்ரா சொல்வாங்களே ம் பொறமதா ஃபுல்லா எல்லா போட்டி பொறாமலா ரொம்
அதா இதுங்கல்லா சொல்லும்போது அவனுக்காகவே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணு சுகந்தி
ஆ அதுனாலதா அவரு ஒரு இதுவா அம்மாக்லா அம்மாலா பேசவே மாட்டாங்க யாருடையு
என்னான்னா என்னா பேஸ்னா என்னான்னா என்னா ஓவர் ரொம்ப ஒ ரொம்ப குளோஸாலா ஆகமாட்டாங்க யாருகிட்டயு எங்க அம்மா
அதா நமக்கு நல்லது
ஆமா பங்ஷனுக் கூப்ட்டா போவாங்க அங்கயு பெருசா யாரு நம்ம கிட்ட க்ளோஷா பேச மாட்டாங்க கூப்புடுவாங்க அது கூப்டா மாட்டாங்க போரமா வரமா அவ்ளதா ஆனா பேருக்கு அண்ண தம்பி சொந்தகாரங்க
கூட்டு குடும்பமா இருந்தா வேலயே முடுஞ்சது போலயே
அவ்ளதா அதுக்குதா எங்க ஆயா தனித்தனியா எல்லாரயு பிருச்சு வுடுது
கூடும்முல
அதுக்குதா ஏ ஆயா எல்லாரயு தனித்தனியா பிருச்சு வுட்டாங்க
ம் பரவால்ல ஆயா பின்வால்ல பயங்கரமா ரெஸ்ட் எடுக்குறாங்க
சா மதிய சாப்டியா
இப்பதா சாப்ட்டே பன்னண்டு மணிக்கா சே அதுக்கு மேல பேச்சு வர்தா ரெண்டு மணிக் தா சாப்டே உங்க வீட்ல அவ்ங்க சாப்ட்டாங்களா
அவங்க வந் அத்திப்பழல்ல அது ஜூஸ் போட்டு மாதுளபழ அத்திப்பழ வாழப்பழ இதெல்லா போட்டு ஜூஸ் குடிச்சாங்க அதுனால வயிறு ஃபுல்லா ஆயிட்டு போல அதனால சாப்புல ஒண்ணு எனக்கு பிடிக்காது அது
மாதுள ஜூஸ் ஒடனே போட்டு சாப்பிட வேண்டியதானே
அது பால் ஊத்துவோல எனக்கு பால் ஐட்டல்லா புடிக்காதா அதுனால நா சாப்புல்ல
ஆமா சொல்லு டீக்காப்பிலா குடிக்க மாட்டியாமே
ம்ஹீம் எப்பனா டீ வந்து ஆசப்பட்டு ரஸ்க் இருந்துச்சுன்னா எப்பனா குடிப்பே
ஏது அத்த மாமா குடிப்பாங்களா
ம் அவுங்களா குடிப்பாங்க
அப்பாடா அது போது எனக்கு என்னன் டீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது
அவுங்கலா குடிப்பாங்க ஆனா டாக்டர் வந்து அம்மாவலா குடிக்கூடந்தா சொன்னங்க அம்மாவால கன்ட்ரோல் பண்ண முடியல குடிச்சுதா இருக்காங்க
எப்ப கால்ல மட்டு போடுவாங்களா நைட்டு போடுவாங்களா
ரெண்டு வேலயுமே டீ இருக்கு டீ காபி எதனா
அப்பாடா போ நால்லா கால்ல மட்டுந்தா குடிப்பே நைட்ல குடிக்க மாட்டோ சாப்புட மாட்டே சொல்டு எங்க வீட்ல
நைட்டுனா எப்புடி மூ இப்ப காலயில எங்கப்பா நாலு மணிக்குலா எங்க அம்மா எந்திரிக்க முன்னாடி டீ போட்ருவாரு
அவரு தா எழுந்து டீ போட்டுவப்பாரா
ஆ ஆமா அவரு தா டீ போடுவாரு டீ இல்ல காஃபி எதுனா போட்டு குடுச்சுட்டு அம்மாக்கு வச்சிருவாரு எழுப்ப மாட்டாரு அம்மா எப்ப எழுந்திருக்கிறாங்களோ அப்ப நா சூடு பண்ணி குடுப்பே அத மீதி இருக்குல்ல அம்மாக்கு வச்சு இருக்கிறத சூடு பண்ணி குடுப்பே அவங்க குடிப்பாங்க அப்புற இது காலயிலயா மதியனா ஆறு மணிக்கு குடிக்க மாட்டோ நாங்க டீ
ஆ
மூணு மணிக்கு தா குடிக்கிறதுதா பொழுதுக்கு குடிக்கிற டீ எங்களுக்கு
ஹ
ஏன்னா நா ஏழு மணிக்கலா சாப்ட்ருவோல்ல
ஆ
அதுனால மூணு மணிக்கே குடிச்சிருவாங்க டீலா
எல்லாமே ரிவர்ஸா தா இருக்கு இங்க
அது பழகிடுச்சு சரி நெக்ஸ்ட் கால் பண்ட்டுமா ம்
ஹலோ